ஹாய் சிஸ்டர்
ஆஹ் சொல்லுங்க வணக்கம்
வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் சிஸ்டர்
வீட்ல எல்லா எப்படி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நலம்
ஆஹ் சாப்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல சிஸ்டர் இனிமே தான் சாப்டணும்
ஓகே ஓகே என்ன பண்றீங்க நீங்க
நா படிக்கிறே நீங்க
ஓகே நா ஹவுஸ் வைஃப்
ஆஹ் சரிங்க
ஓகே என்ன படிச்சுட்டு இருக்கீங்க
பி டெக் ஏஐடிஎஸ்
ஓகே உங்க சப்ஜெக்ட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட ஆன சப்ஜெக்ட் இருந்தா கொஞ்ச சொ சொல்றீங்களா நா தெரிஞ்சுக்கிறேன்
ஆஹ் என்ன நா ஆல்ரெடி காலேஜ் படிச்சேன் அதவிட்டு நின்னுட்டேன் அதுவுமே சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தான் இப்ப எடுத்திருக்கதும் ஏஐடிஎஸ் எடுத்துருக்கேன்
ஏஐபிஸ் ஓகே
பி டெக்ல எடுத்திருக்கேன்
சரிங்க சிஸ்டர்
எல்லாம் கஷ்டமா இருக்கும்ன்றாங்க உள்ள போயி தான் பாக்கணும்
ஓகே அந்த ஏஐ பத்தின நாலேஜ் ஏதாவது உங்களுக்கு
ஆஹ் இருக்கு
அத ப்ராசஸ் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எப்டி யூஸ் பண்ணும் என்ன பண்ணனும்
இப்போ நம்ப ஆப் யூஸ் பண்ணி நிறைய ஆப் யூஸ் பண்ணி பேசுறோம்ல அதெல்லாம் வந்து பாத்து பார்த்துதான் ஏஐ யும் உருவாகுது
ஓகே
நம்ம பேசுறத பாத்து பாத்துதா அதும் உருவாகுது எல்லாமே இப்ப எல்லா ஆப்லயுமே எல்லா இதுலுமே ஏஐ வந்து மாட்ரேட் பண்ணுது வாட்ஸ்அப் கூட அப்டிதா
ஓகே
அதனால நம்ம பேசுறது நம்ம நடந்துக்கிறதுதா அதும் கத்துக்குது
ஓகே ஓகே இப்ப எனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாரி லைக் கோடிங் யூஸ் பண்ணி பண்ற மாரியா
கோடிங் கோடிங்க்க வந்து ஏஐ யூஸ் பண்லா அது நல்லா கரெக்டா கொடுக்கு மத்தபடி நம்ம பேசுற மாரில்லா அது பேசாது
ஓகே
நம் நம்ம பேசறத எதுமே அது புரிஞ்சிக்க முடியாது ரெண்டு மூணு வார்த்தை தா அது கரெக்டா சொல்லு மீதி எல்லாமே அது தப்பாதா சொல்லு
ஓகே அப்புற என்ன யூஸ் இருக்கு ஏஐ னால
ஏஐ ன்னால ஒரு யூஸு இல்ல வேணா படிப்பு சம்பந்தமா கொஷின் கேட்டு வேணா ஆன்சர் தெரிஞ்சுக்கலா மத்தபடி அது ஒர்க் பண்ண வைக்கணு அப்டின்னு நினைக்கிறதெல்லா முடியாது
ஓகே ஓகே சிஸ்டர்
முடியு இனிமே அது டெவலப் ஆச்சுன்னா முடியு
ஓகே என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு புடிக்கு ரொம்ப
எனக்கு பிசிக்ஸ் நா புடிக்கு
ஓ எனக்கு சயின்ஸ் புடிக்கோங்க கிலியரா பிசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது சயின்ஸ்ல பயாலஜி ஓகேவா இருக்கு அவ்ளதா
மீன் என்னா கொஞ்ச நம்ம லைக் ரியல் டைம்ல நம்ம ஒவ்வொன்னு பாக்குற மாரி அந்த பயாலஜில இருக்கு இல்லைங்களா ஜுவாலஜி இருந்தாலு இல்ல பயாலஜி இருந்தாலு லைக் ஆ அதனால அந்த கான்செப்ட் கொஞ்ச புடிக்கும்ன்னு வச்சுக்கோங்களே
ஆ சேரிங்க
ம்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்சிஏ
ஆ
ம்
ஒர்க் போலையா
ஜாப் பண்ணிட்டு இருந்தே ஜாப் ரிசைன் ஆயிடுச்சு ம்
அப்புற உங்க டே லைப்ல எப்டி இருக்கு
யூஸ்வலா அஸ்யூஷுவல்ங்கிற மாரிதா இருக்கு எப்போ மீ வீட்ல வேல இருக்கு வேலைய முடிச்சு இருக்குற ஃப்ரீ டைம்ல எதாவது ஃப்ரீ டைம் கடைச்சா ஆரி ஒர்க் மெகந்தி ப்ருச்சஸ் அந்த மாரி எதாவது பண்ணுவே
ஆ சரிங்க
ம் ஸ்டிச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் சமைக்கணு இல்லலைங்களா ஒரு ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க சமைக்கணுமே
ஆ செரிங்க
ஓகே நீங்க நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
நா இது காலேஜ் போனா அது வந்து மேனேஜ் ஆயிடு கால்ல சாப்ட்டு போயிட்டு சாயந்திரோ அந்த மாதி சாப்ட்டு தூங்குறது இப்ப வீட்லயே இருக்கனால அதுவு எ எழுதுற ஒர்க நறைய இருக்கு காலேஜ் போனா கொஞ்ச பிஸ் இருக்கு இப்ப வீட்ல இருக்கனால சாப்ட்டுட்டு தூங்குறது மருடி சாப்ட்டு தூங்குறது போணுன்றது இதல்லா வேலையா இருக்கு அப்புற நீங்க
ஓகே நா தா என்னோட ஃப்ரீ டைம்லண டூர் டூர்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது இப்ப ரீசன்டா போன பிளேஸ் அப்டின்னா லாஸ்ட் வீக் சம்ப ரெஸ்டாரன்ட் போயிருந்தோ
ஆ.
முன்னாடி டூருன்னு சொல்ல முடியாது அ வீட்டு வீட்ல எல்லாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பாண்டிச்சேரி போயிருந்தோ
ஆ
நீங்க
நாங்க டூர்ல்லா போ மாட்டோங்க
ஓகே ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட எங்கனா அவுட்டிங்
ஃப்ரெண்ட்ஸோட ஓட்டல் போய் சாப்டுவோ
ஓகே.
அ அதிகமா வெள எல்லா போ முடியாது
ஓகே.
காலேஜ் டைம்னா பிஸியா இருக்கு இப்போ லீவ் விட்டா மட்டு எப்பயாவது போவாங் அவ்ளதா மத்தபடி வீட்லயே இருக்க வேண்டியதுதா போன் தா யூஸ் பண்ணுவ அதிகமா
ம் ம்.
ஆ சேரிங்க.
ஓகே ஓகேங் சிஸ்டர்
என்னா சமையல்
சமையல் சப்பாத்தி
ஆ சாப்பாடுல்லா செஞ்சுட்டீங்களா டக்னு
ம் இப்ப கொஞ்ச வேக வேகமா செய்ய கத்துக்கிட்டோ
ஆ இங்க வந்து பூரி
பூரி செஞ்ச ஓ செஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகே சைட் டிஷ் அதுக்கு
ஆ குருமா தா
ஓகே. ஃப்ரெண்ட்ஸுங்கல்லா சேர்ந்து எங்க வெளியே போவீங்க
அதான் ஓட்டல் போவோம்
ஹோட்டல் மட்டு்தா ஓகே
ஆ அங்க வெதர்லா எப்டி இருக்கு
வெதர் இங்க ஓகேவா இருக்கு முந்தனேத்து மழை வந்தது பட் இப்போ ஓகேவா தா இருக்
சென்னையா
அதர் ஸ்டேட்
ஆ செரிங்க
ம்
அப்புறங்க
கேம் புடிக்கு கேம் எதாவது ஸ்பெசிபிக்கா எது புடிக்கும்ன்ட்டு
கேம் கோரம்போர்டு வெளான்ட்டு இருந்த
ம் ம்.
வெளாட்றதுல்ல
எனக்கு கேரம் போர்டு ரொம்ப புடிக் விளையாடுறது கேரம் போர்டு செட் ட்ழு இப்போ கார்ட்ஸ் விளையாட காத்துக்ட்ருந்தா கார்ட்ஸ் விளையாடுவோ
ஆ
ம்
நான் ஃபோன்ல வெளான்ட்டுருந்தே
ஓகே
அப்புற வெளாடுறதில்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்ச்சு அதுக்கு
ஒகே ஆமா ஃபோன்ல விளையாடிட்டே இருந்தா அது நம்ளோட டைமவே அப்டியே எடுத்துரு
ஆமாமா
ம் டைம் எவ்ளோ போதுன்றதே தெரியாது இன்னொனு ரீல்ஸ் நோன்ற மாரி ஃபோன் ந விளையாடுற பழக்க இருந்தா
ஆமாங்க
ம்
அப்ற காலைல என்ன சாப்ட்டிங்க
மார்னிங் வந்து பச்ச மில்லட் ரச்சூ த தக்காளி சட் னி சாப்ட்டோ மதிய பொடலங்கா பொரியல் சாப் டாச்சு இப்ப நைட்டுக்கு சப்பாத்தி உங்ளுக்கு இந்த மெகந்தி பியூட்டிஷியன் அந்த மாரி எதாவது இன்ட்ரெஸ்டிங் இருக்கா
எனக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இப் பெலா அது ஒர்த் இல்லல எல்லாருமே கத்துக்கிட்டாங்க செ செல்ஃப் மேக்கப்பே அதிகமா கத்துகிட்டாங்க அவ்ளோ இதுல்ல
ம் ம்
அதனால அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல சரி ஜாப் சைடா ஐ டி சைடு போலா அப்டின் படிச்சுட்ருக்கே
ஐ டி னா என்ன டொமைன்க்கு மீன் என்ன அ ஸ்பெசிஃபிக்கா இந்த லாங்வேஜ் அந் த மாரி எதாவுது கத்துட்ருக்கிங்ளா ஜாவாஸ்
நா எனக்கு தெரிஞ்சது நாலு லாங்வேஜு ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சே
சி சி பிளஸ் பிளஸ்
ஆ ஃபஸ்ட் இயர்ல நால் லேங்வேஜ் படிச்ச எல்லாமே தெரியு ஆனா எதுலமே ஸ்பெசிஃபிக்கா எடுத்து படிச்சதில்ல ஒரு லேங்வேஜ் மட்டு
ஓகே
நடத்துறாங்களா எல்லாமே புரிஞ்சுட்டு படிக்கிறது தா இனிமே தா இப்ப வந்து என் பி டெக் எடுத்ருக்க அதனால இப்ப கொஞ்ச வந்து எதாவுது ஒரு லேங்வேஜு வந்து சூஸ் பண்ணி படிக்கலான் இருக்க
ஆமா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அதுல படிச்சிங்னா அதுல டாம் பண்ணா அதுக்கு ரிலேட்டடான ஜாப் சரி சரி
ஆ
ம் இப்போ மோஸ்ட்லி ம் இப்ப இந்த ஜாவா ஸ்க்ரிப்ட் ஈஸியா இருக்குங்க அப்ற பைத்தா
ஆ ஆனா ஈஸியா இருக்கதுக்கு வேல்யூ க வேல கெடைக்குமா என்னன் தெர்ல அது
அது அப்டி சொல்ல முடியாது ஒரு சில கம்பெனிஸு ஒரு சில லேங்வேஜ வச்சு மட்டுந்தா ரன் ஆயிட்டே இருக்கு
ஆ சரிங்க
எல்லா கம்பெனிலயு எல்லா லேங்வேஜுலா ரன் பண்ண மாட்டாங்க கூளியரா இந்த இந்த கம்பெனிஸ் இது இதுதா ரன் பண்ணுங்கிற மாரி இன்னமு ஜாவா ஸ்க்ரிப்டுக்கு ஆள் எடுக்கறவங்க இருக்காங்க இன்னொனு இப்ப ஃபுல் ஸ்டாட் டெவலப்பர்னு சொல்ட்டு அந்த கோர்ஸ் இருக்கில்லைங் உஹம் அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரு அந்த மாதிரி கூலியரா இது எது படிச்ச ச இந்தந்த எல்லா கம்பெனிஸும் எல்லா லாங்குவேஜும் ம் ஆமா ரொம்ப இதாதா இருக்க மாட்டானங்க
ஆ செரிங்மா
உம் ஒரு சில ரெஸ்கியூ வல்ல மட் டும் வச்சு எஸ் கியூ ல் ஹச் ட்டி எம் எல் வச்சே கம்பெனி ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மட்டுதான் அவங்க அங்க வந்து எடுப்பாங்கவச்சுகோங்க ஆஹ் அதனால
நா ஆல்ரெடி இன்டன்ஷிப் போனேன் ஃபர்ஸ்ட் இயர்ல அப்ப ஹச் ட்டி எம் எல் பாத்தே வெப் டிசைனிங்கு யூஸ் சொன்னங்க அப்ப கொஞ்சம் கத்துக்கிட்டே
ஓகே அது நரையேட ஆகுங்க இருக்கும் இல்லைங்களா
ஆ ஆமாங்க எங்களுக்கு பி ஹச் பி இன்சர்ட் பண்ணி கத்து குத்தாங்க
ஓகே ஓகே பி எச் பி ம் ம்
காலேஜ்ல அப்டியே கொஞ்ச கத்து குடுத்தாங்க இன்டன்ஷிப்ல எப்படி கத்து குடுத்தாங்க
ஓகே ஏன்னா எஸ்கியூல் இன்னும் நல்லா இருக்கும் நிறைய டே பேசி யூஸ் பண்ணி பண்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருக்கும்
ஆஹ் செரிங்க டைம் ஆயடுச்சு கட் பண் ன் ஆ செரிங்க ஆ செரிங்க நன்றிங்க
நன்றி